ஹலோ
அ கேக்குதுங்களா
ஆ சரிம்மா ஃப்ரீயா இருக்கீங்ளா
ஆ ஃப்ரீாாதா இருக்க சொல்லுங்க
ஆ சரி ஓகேம்மா ஓக் மா எனக்கு இது எய்த்து கால் இதுக்குப்பறோ கால் வ இருக்குமா பேசுறக்கு இல்ல காலியா வருமா
இல்ல இல்லங்க இருக்கு இதுக்கு மேலயும் இருக்கு நானுமே நேத்து தா பேஸ் ச ஆரம்மிச்சா ஆமா
அப்டியா சேரிம்மா சேரிம்மா சேரிமா இப்ப நம்ம ஒரே பர்சன் கூடயே நம்ம ம நறைய கால்ஸ் பேஸ்லாமா இல்ல மாரி மாரி பேசுமா அவ்ளோதா சரி ஓகேமா ஓகே மேம் இப்ப நம்ம என்ன டாபிக் பாக்லா அடுத்து
அடுத்து பாத்திங்கன்னா நம்மம் ஆ மருந்துகள் பத்தி பேஸ்லாமா நாட்டு வைத்தியம் அலோபதி அத பத்தி பேஸ்லா
செரி ஓக்கேமா ஓக்கேமா நீங்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு
சின்ன வய்சுலல்லா பாத்திங்ன்னா அம்மா வந்து சளி புடிச்சுருச்சு அப்டின்னா கொல்லு ரசோ தா வெச்சுக் குடுப்பாங்க ஒரு க்ளாஸ் குடிச்சா செரி ஆய்டு அப்டி இல்லாட்டி நண்டு சமச்சு தருவாங்க அதுலே வந்
ஆ ஆ அ
இப்போ எல்லா பாத்திங்கனா நெறய மெடிசன்ஸ்ஸு மருந்துகள் சிறப்பு டானிக் அதிக துனு எடுப்பு எடுக்க ஆரம்ஷ்ட்டோ இல்லயா
ஆமா ஆமா எதுனாலு ஒடனே நம்ம டானிக்கு இன்ஜெக்க்ஷன் இதுதா நம்ப போட போய்றோ அந்த காலத்லல்லா பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் வீடலயே உக்காந்து இந்த சூப்பு இந்த ஆவி பிடிக்கிறது அப்றோ வந்து இந்த கசாயோம் அந்த மாதிரி இயற்கையா ட்ரை பண்ணுவாங்க முடியாத பச்சத்துலதா ஹாஸ்பிட்டல்க்கே போவாங்கல்ல
ஆமா ஆமா ம் ம் இப்போ எல்லா வந் து பாத்திங்ன்னா நெறய வந்து மெடிசன்ஸ் தா சில பேரெல்லா பாத்திங்ன்னா மெடிஸ் ஸ்ல உயிர் வாழ்றாங்க அப்டின்ற மாரியே ஆய்டுச்சு அந்த காலத்ல இருக்றவங்கள்க்கெல்லா அத்தன பேத்துக் அ சக்கர நோய் எல்லா இருக்கவே இருக்காதுங்க அதல்லா ரொம்ப
ஆமா அத பாத்திங்னா பாருங்ளே அவுங்க பாட்டுக் நூறு வய்சு வரைக்கு கேஷ்வல நடப்பாங்க சமப்பாங்க நம்ம அறுவது வய்சு பாட் ஆளுங்க பாத்தாலே டஸ்ஸுனு உக்காந்துட்றாங்க அவுங்கனால ஹெல்த் தியா இருக்க முடியல ஏனா அவுங்க சாப்ட்ட சாப் பாடு கெமிக்கல் இல்லாத ஃபுட்டு ஆ ஜங்க் ஃபுட் எடுக் காதது மேக்சிமம் பாருவேல கம்மங் கூழு கேப்ப கூழு அ கோதும கஞ்சி அந்த மாதிரிதா அவுங்க சாப்புடுவாங்க
ஆமா பின்ன பழய சாப்பாடெல்லா எல்லா பத் பத்திங்கன்னா நல்லா ஊற வெச்சு பச்ச மொளகா வெங்காயம் எல்லா போட்டு அதல்லாம் தா குடிப்பாங்க காலையல
தாலத்துலல்லாம் அவ்வுளோ ஆன்ட்டி ஆசிட் இருக்குங்குறாங்க நம்மளாம் அத எடுத்துக்குறதே இல்ல ஆ இந்த வெயில் டைம்லல்லாம் நீங்க பழய சாதோ சாப்ட்டோம்னா நமக்கே ஒடம்பெலா அப்டியே ஜில்லுன் ஆகும்
நா குடிப்பங்க டெய்லியும் காலைல ஒவ்வொரு க்ளாஸ் வந்து குடிச்சிக்குவே கொஞ்சோண்டு ஊர வெச்சு ஆம்மா
ம் எனக்கு ஜலதோசம் பிடிச்சுக்குணு அ சின்ன வய்ஸ்லந்து ஒரு ஃபீலா என்னன் தெரியல
ஆ
அத்னால இந்த பழைய சாதமே எடுத்துக்கிறதே இல்ல ம்
சேர் சேரிங்க
உம் சேரிமா சேரிமா அது மாரி நெறயா இருக்கு ம்
ஆமா அந்த காலத்லல்லா உணவே மருந்துன்ற மாரி இருந்துது இப்பெல்லாம் மருந்து வ ந்து உணவு மாரி சாப்ட ஆரம்ஷ்ட்டாங்க அந்த அளவுக்கு நோய் களு வந்து ஜாஸ்தி ஆய்ருச்சு
ம் முன்ன வந்து வந்தா க்யூரபுளா இருந்தது டிசீஸ் லா இப்பல்லா பாத்திங்களா சின்ன கொழந்தைங்களே தாங்க முடியாத அளவுக்கு தா டிசீஸ்லா வருது
ஆ எப்பவுமே வந்து மருந்து சாப் த்ர இருந்தாதான் வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு
ஆமா முன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜலதோசம் பிடிச்ச ஒட்னே அ இந்த இது என்ன தூதுவள அந்த மாதிரி துளசி அதெல்லாம் கொதிக்க வச்சு அந்த தண்ணிய குடுப்பாங்க இப்ப நம்ம குடுத்தோம்னா கொழந்தைங்க எங்க சாப்ட்றாங்க இதுவே ஒரு
இல்ல நான் இப்பவுமே வந்து பாப்பாக்கு நா என்ன பண்ணுவேன்னா ஒரு கற்பூரவள்ளி எலைல எல ஒரு வெத்தல கொஞ்சம் துளசி பின்ன வந்து இன்னும் ஒரு எது எரு எல அதெல்லா போட்டு நல்லா வந் இடிச்சு அந்த சால் எடுத்து குடிக்க வச்சருவேன்
உம் பரவாயில்லே குடிப்பாங்களா
ஆஹ் குறிச்சுக்குவாங்க இ ப்போ கேட்டுட்தா இருப்பாமா அப்டி பண்ணி குடுமா டேஸ்ட்டா இருக்கும் அப்பின்னு சொல்லி தேன் கலந்து கொடுத்தா அதுது நல்ல டேஸ்ட்ல தான் இருக்கும்
உம் உம் துளசிலாம் நல்லா இருக்கும் வெருவாயில சாப்ட்றதுக்கே துளசி எல்லாம் அவ்ளோ நல்லதா இருக்கும் உம்
அந்தமார் எல்லா ஆ ஆ
பாத்தீங்கன்னா அ இப்போ நிலவேம்பு கசாயம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த வந்தப்போ கொரோனா டைம்ல எல்லாம் அதுதா கொடுத்தாங்க
ஆமா ஆமா
உம் அதெல்லாம் அந்த டைம்ல யாருமே மாத்திர எடுத்துக்கத பாத்தீங்களா கசப்பு பயங்கரமா இருக்கும் நாங்க இதோட நாங்க கொரோனா அவுட் பேஷண்டா வேற இருந்தோம் சாரி கொரோனா இன்பேசன்டா இருந்தும் ஹாஸ்பிட்டலைஸ்ரா ஆ கொரோனா பாசிட்டிவ் ஆகி சோ எங்க ஃபேமிலியோட போய் இருக்கும் போது இதேதா கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல அ ஒரு நாளைக்கு வந்து டூ டைம்ஸு மானிங் ஒருக்கா நைட் ஒன் டைம் வந்து அந்த நிலவேம்பு கசாயம் தான் கசக்கும் அப்டி கசக்கும் உம் அதுதான் நாங்க எல்லாம் குடிச்சோம் அதனால அப்ப அப்ப கூட கவுவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்துமே டேப்லெட்டும் குடுக்குறச்சு இந்த மாதிரி என்ன செ இயற்கையா பண்றதுமே குடுத்தாங்க
ஆமா அப்ப எல்லா பக் கொமே வந்து பப்ளிக்ல நடந்து போறவங்களுக்குமே வந்து நிலவேம்பு கசாயம் ஒரு சின்ன சின்ன கிளாஸஸ்ல வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருந்தாங்க
அது ஒரு ரெண்டு அவுண்ட்ஸ் மாதிரிதான் அவ்ளோ குடிச்சாலே போதும் அவ்வளோ கசப்பா இருக்கும்
ஆமா குடி
உம் குடிக்கவே முடியாது உம் இல்லைங்களா ஆனா அதையுமே எல்லாரும் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க இப்பயுமே பாருங்க இந்த வாக்கிங் போறவங்க எல்லாம் வந்து இந்த முடக்கத்தான் கீர சூப்பு அ அந்த மாதிரி எல்லாம் அந்த வாக்கிங் போறவங்கன்னா கால வெடுவயத்துல குடிக்கிறாங்க அருகம்புல் ஜூஸு அந்த மாதிரி ஆமா ஆமா அதா இந்த மருந்துகள் இதுல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி என்ன சொல்றது சித்தா ஆயுர்வேதல்லா இப்பல்லா நெறையா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச் சாங்கல்ல ஆனா இருந்தாலுமே சில பேரு வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தா போறாங்க
ஆமா இப்ப சுகர் எல்லாம் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க ஆ எப்டி வேணாலு மந்த்லி மந்த்லி அவுங்க செக்கப் போய் டேப்லெட்ஸ்லா வாங்கித்தா ஆகணு அதுக்கு என்ன பண்ண முடியு அவங்க எவ்வளோ கண்ட்ரோலா இருக்கணுன்னு சொன்னாலு ஒரு சிலர் வந்து டீ அடிக்ட்டா இருப்பாங்க பாலு வந்து சக்கர தா சக்கரையும் போட்டு குடிப்பாங்க இல்ல பழம் சாப்புறது எவ்ளோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாலு வெள்ல சாப்பா சாப்புறது இதெல்லா நம்ம நிறுத்த முடியாது இல்லயா ஆமா அதனாலே பாத்தீங்கன்னா மாச மாச அவுங்க போய் மாத்திரயெல்லா எடுக்கணுன்ற அளவுக்கு வந்து வெள்ள பட்டா ரகமாவு
ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இப்ப சுகர் ப்ரஷர்க்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டே வராங்கல்ல அதுவே பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் என்ட்ட நேரடியா சொன்னது அதா ஏதோ எந்த ஒரு மெ டிசின நம்ம அஞ்சு வர்ஷோ கண்டினியூவா டெய்லி எடுத்தோம்னாலு நம்ம உள்ள இருக்க பார்ட்ஸ் ஏதாது ஒரு பார்ட்ஸ போய் டேமேஜ் ஆக்கிருமா சைடு் எஃபெக்ட் வரு அப்டின்னு சொன்னாங்க அது ஒரே டேப்லெட்ட எடுத்துட்டே வந்தா அப்டி எடுத்துட்டு வர்றவங்களுக்கு அவுங்க வந்து டி அடிக்ஷனா இருந்து அவுங்க டீ டோட் லர் மாரி எந்த மத்த எந்த கெட்ட பழக்க இல்லாம இருந்து இருந்தாலுமே அவுங்கள போய் பாதிக்கு அப்டின்ற மாரி சொன்னாங்க ம் அது ஒரு இஷ்யூ ஆகு அப்டின்ற மாரி சொன்னாங்க அந்த டாக்டர் தா சொன்னாங்க டன் அது எவ்ளோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா என்னனு தெரியல ம்
செரிங்க
செரி செரி
ஆனா உண்மயாலுமே வந்து அதா சொல்றாங்க நெறையா மருந்தெல்லா சாப்ட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகு அப்டின்ற மாரில்லா சொல்றாங்க ஆமா எங்க பெரிம்மா பையனுக்கெல்லா அப்டிதாங்க ஆச்சு ரெண்டு கிட்னிமே
ரெண்டு கிட்னியுமா எங்க அத்தைக்கு அப்டித்தா எங்க மாமியாருக்கு வந்து அவுங்க சுகருக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமா டேப்லெட் சாப்ட்டுட்டு இருந்தாங்க நா அவுங்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிட்னி வந்து டேமேஜ் ஆச்சு நெக்ஸ்ட் டே இதெல்லா போனோ ஆ நம்ம போய் டயாலிசிஸ் எல்லா போய் போயி வந்து அவுங்கள கண்ட்ரோல் பண்ணி எல்லா ஆ பாத்து அதுக்கப்பறமு இன்னொரு கிட்னியு ஃபெய்லியர் ஆயிச்சு ம் அதுக்கப்பறோ ரொம்ப டேப்லெட்டு எல்லாத்துக்கு டேப்லெட்டு கல்லீரல்க்கு டேப்லெட்டு ஆ யூரின் போறதுக்கு டேப்லட்டு அதுக்கு டேப்லெட்டு இது கொலஸ்ட்ரால் டேப்லட்டு அப்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு தடவைக்கு நானு காலைல ஒரு பத்து பதினோரு மாத்திர மதியான மூணு மாத்திர நைட்டு ஒரு ஏழு எட்டு மாத்திர நானே உங்க கையால எடுத்து குடுப்பே அவ்ளோ டேப்லெட் சாப்ட்டாங்க சாவற வரைக்கு சாகறதுக் கு அன்னக்கு நைட் வரைக்கு நா குடுத்தே அவ்ளோ டேப்லட் சாப்ட்டாங் அது சாப்ட்டுமே அது இந்த பண்ண முடியல அந்த மாரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஆம் மா ஆமா ம் இதே நா நெனப்பே அந்த காலத்து ஆளுங்களுக்கு நமக்கு உள்ள என்ன ஆகுன்னு தெரியாது அவுங்க அவுங்க பாட்டுக்கு மனச ஹாப்பியா வச்சுட்டு எவ்ளொ வருஷோ அவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க இப்ப இவுங்களுக்கு ஒரு நோயி யி உங்களுக்கு ஃபெய்லியரு நீங்க சாவ போறீங்க நம்ம சொல்லி சொல்லியே சீக்கிரமே அவுங்க லைஃப் எண்ட் ஆயிடுதோன்னு எனக்கே தோணு சம்டைம்ஸ் ஆ அவுங்களுக்குலா அந்த பாட்டி இவுங்க எதுமே தெரியாது பாத்தீங்க அவுங்க பாட்னு நடமாடுவாங்க வேல பாப்பாங்க ஆ அதுக்கப்பறமேட்டு ஒரு ரெண்ட் நாள் படுப்பாங்க மூணா நாள் எறந்துருவாங்க அவுங்களா ஆனா எழுவது எழுவத்தெட்டு வயசு எம்பது வயசு வெரிக்கு இருப்பாங்க மினிமம் ம் இப் பல்லா அப்டிலா இல்லல முப்பத்தஞ்சு வய்சுல ஹாட்டடாக் வருதுங்கிறானுங்க ம் நீங் ம் அப்டின்றாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல ம் ஓகே வேற எதுவு இருக்கா அதுக்கடுத்து இந்த ஹோமியோபதி ஆனா இப்ப நல்லா பாக்கறாங்க போல
ஆமா எனக்கு வந்து அல்சர் இருந்தது சின்ன வய்ஸ்ல அப்ப நா ஒரு வருஷ் வந்து அந்த அல்சருக்கு அந்த ரவுண்ட் ரவுண்டா குட்டியா மிட்டை மாரி குடுப்பாங்கள அதா வந்து எடு த்துட்ருந்தே அப்புறம் பாத்தீங்ன்னா அப்படியே க்யூராயி இப்போ வெரிக்கு எனக்கு அந்த ப்ரெச்சன வந்து வந்ததே
ஆ அதுதா அது வந்து ஸ்லோவன் ஸ்டெடி மாதிரி மெதுவா கேக்கு அந்த ஹோமியோபதி இதெல்லாமே ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த வந்து நமக் சொல்யூசன்ட்ருக்கு இந்த இது இங்கிலீஷ் மெடிஸ் வின் வந்து ஒ கடனே கொணப்படுத்து ஆனா வந்து டெம்ப்ரவரிதா அ லாங் லைஃபுன் சொல்ல முடியாதுல்ல
ஆமா ஆமா அந்த மாதிரி ஆச்சு அப்புற பாத்தீங்கினா போன்னு அப்பாட்ட சொல்லுவே ஆ யாராவ்து குழந் தைங்கல்லா வந்து அந்த மார் ப்ரெச்னன் சொன்னாங்கன்னா அந்த டாக்டரு பாத்தா பரவால அப்டின் சொல் பத்தா அந்த டாக்டர் வந்து ஊர விட்டு போயிட்டாரு
போயிட்டா
அப்டின் சொல்லி சொன்னாங்க அத்னால்தா டாக்ட்ரு இங்க ஒரு எட்த்துல பாக்க முடியு
அதா அதா நமக்கு இது கொஞ்ச கஷ்டமா இருக்குல்ல
ஆமாங்
சேர் சேரி நல்ல டாக்டர்ஸ்ல்லா இப்ப கெடைக்கிறது ரேரா இருக்காங் பயமுருத்துற டாக்டர்ஸ்தா இருக்காங்க அந்த வயசான டாக்டர்ஸ்லா பாத்தீங்ன்னா கேஷ்வலா அதெல்ல ஒண்ணு செரிக் ஃபீவர் தான செரியா போய்டு ஆ எனக் தெரிஞ்சு எ பையன கூட்டிட்டு போம்போது ஒரு டாக்ட்ரம்மா சொல்லுவாங்க நைட் அப்டி ரொம்ப அ ஃபீவரா இருந்தானா ஒரு ஈர பெட்ஷீட்ல நல்லா அந்த டர்க்கி டவல்ல அ தண்ணில நல்லா மு கல்கி நல்லா லைட்டா ப புழிஞ்சிட்டு பிள்ளைங்கல உள்ள சுத்தி கொஞ்நேர வெச்சுட்டு எடுங்க உடனே டெம்ப்ரேச்சர் கொறஞ்சிரு அப்டின் சொல்லுவாங்க அதுக்கு எதுக்கு பயப்புறீங்க இங்க தூக்கிட்டு ஓடியாறீங்க அப்டின்வாங்க
ஆமா
பயமா இருக்குல ம் செரி ஓகேமா ஓகேமா ஓகேமா நன்றிமா
செரி க்யா